கக்கொக்கா
ஆ நல்லாருக்கம்மா நீ நல்லாருக்கியா என்ன பண்ணிட்ருக்க
நல்லாருக்கங்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே என்ன சமையல்லா முடிஞ்சிரு ச்சா என்ன சாப்பாடு இன்னைக்கி
ஆ இன்னைக்கு என்ன சாப்பாடுனா நெய் சோறு கறி கொழம்பு வெச்சோ
நெய் சோறா நெய்சோறுனா நம்ம பக்கோ இது சொல்லுவாங்களே புலவு சாதோனு இது தானா இல்லை
ஆமா அ அந்த வெள்ள கலர் இப்போ நம்ம கொத்தமல்லி புதினாலா போட்டு நெய்யெல்லா ஊத்தி செய்வாங்க அக்கா அது
அக்கா நாங்களு செய்வோ ஆனா அது வந்துட்டு எப்டின்னா புளவு சாதம்னு சொல்லுவோன்னு நெனைக்கிறே செரி நானு சொல்றே நீங்களு சொல்லுங்க ரெண்டு ஒன்னானு பாப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு என்னெல்லா தேவ
ஆ இதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நெய்சோறு அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு கடாயி எடுத்துட்டு நம்ம அதுல கொஞ்சோ எண்ணெ போட்டுட்டு அப்புறமா ப பட்ட கிராம்பு லவங்க ஏலக்கா எல்லாமே போட்டுட்டு இவ வெங்காய வெட்டி போ போட்டுக்கணு
நாங்களு இதே மாதிரிதா செய்வோ அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லா போட்டுட்டு பச்சை பட்டாணி ஏற்கனவே ஒரு செய்யப்போற மதியானா செய்யப் போறேன்னா காலைலயே ஊர வச்சுடுவே பட்டாணி போட்டுப்பா ஏனா எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு அந்த சுவையு பிடிக்குன்ட்டு சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோன்னா அந்தது அந்த சா காய்கறியோட கலர் வந்து சாதத்துல எறங்காத காய்கறியா இருக்குல்ல உதாரணமா இந்த கேரட்டு இந்த பீன்ஸு கூட நாங்க சில நேரத்துல போடுவோ
ஓ அப்படியா அதுக்குதாங்க அக்கா புலாவ் சொல்றீங்கல்ல நாங்க இந்த கேரட் பீன்ஸ் எல்லா இதுல எதுமே போட மாட்டோன்க்கா நம்ம வெங்காய வெட்டி சேத்துக்கிறோல்ல அது வதக்கிட்டு அதுல கொஞ்சோ ஒரு ரெண்டு த தக்காளி சேத்துப்போ சேத்துட்டு அதுவு நல்லா வதக்கிட்டு அந்த மசா கொத்துமல்லி புதினா எல்லா பச்சை மொளகா எல்லாமே அதுல சேத்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஏன கொஞ்ச நெய் விடுவோ அதுல அந்த நம்ம வதக்குறோ இல்லையா அது ல கொஞ்ச நெய்ய விடுவோ விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு ஆ கார எல்லா செரி கரெக்டா இருக்கா அப்டின்னு பாத்துட்டு து நம்ம என்னா பண்ணுவோன்னா இந்த நம்ம அரிசி ஊற வச்சிருக்கோ இல்லையா அது நல்லா கழுவி இதுல சேத்துப்போக்கா
அரிசி வந்துட்டு நம்ம அது பாஸ் சுமதினா தா ஊரவைக்கணுமா நா வந்து பொன்னி அரிசினா அப்படியே போட்டுடுவேனே எல்லா அரிசியுமே ஊறவைக்கணுமா அதே மாதிரி நா வந்து நெய் வ ந்து இறக்குனோனேதா விடுவே சாதத்த குக்கர்ல இருந்து விரிச்சதுக்கு அப்புற இல்ல தம்முனா தம்ம இறக்கனதுக்கு அப்
ஆமா அக்கா எ வத க்கும் போதே நாங்க ஊத்திருவோ ஊத் அப்பதா ரொம்பவு ஸ்மெல் இருக்காது ஒரு சில பேருக்கு நெய் ரொம்ப பிடிக்காது ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கு அதனால ஒரு அழுவா இருக்கு எண்ணெயு இந்த தே எண்ணெயு அப்புறமா நெய்யு ரெண்டுமே ஓரளவுக்கு சேத்துக்கணு அக்கா
னியா இருந்தாலுமே ஊரவைக்கணுமா இல்ல பாஸ்மதிதா ஊரவைக்கணுமா
இல்ல அக்கா எந்த அரிசி இருந்தாலு நம்ம ஊற வச்சு செய்யும் போது அது சீக்கிரமா வெந்துடும் சாப்பாடு த வே அது சீக்கிரமா வெந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுன்னா ரொம்ப குண்டு குண்டா ஆகாது அரிசி
ஓ நீங்க சொல்றது நீங்க சொல்றது ஓரளவுக்கு நாங்க செய்ற புளவு சாத மாதிரியேதா இருக்கு ஆனா நா என்ன செஞ்சாலு நா கறி குழம்புல்லா கூட வச்சுட்டே ஆனா இந்த முஸ்லீம் சைட்ல தாலிச்சா ஒன்னு வைப்பாங்கல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கு அது நா கல்யாண வீட்ல மட்டுன்தா சாப்ட்ருக்கே அது எப்படிதா செய்றது நானு யூடியூப்லல்லா பாத்துட்டே எனக்கு வர்
அக்கா அது தால்சா பாத்தீங்கன்னா நெய்சோறுக்கு வெச்சிருக்கோக்கா இன்னைக்கி தால்சா எப்டிக்கா நம்ம நார்மலா சாம்பார் எல்லா செய்றோ இல்லையாக்கா அதே மாரிதா எ என்னன்னா நம்ம வெறு இப்ப துவரம் பருப்பு சேப்போ இல்லையா இப்ப நா இதுல டால்சால்ல துவரம் பருப்பு சிறு பருப்பு கடலபருப்பு எல்லா பருப்பு சேந்து கழு நல்லா கழுவி நல்லா ஊற வெச்
சிறு பருப்புனா என்னது இந்த பயருல இருக்குமே அந்த பருப்பா
சிறு பருப்பு அந்த குட்டி குட்டியா இருக்கு இல்லையா அந்த எல்லோ கலர்ல இருக்குமே மூங் தால் சொல்லுவாங்ளே ஆமா ஆமா ஆமாக்கா அந் நம்ம எல்லா பருப்பு சேந்து ஒரேடியா நல்லா கழுவி ஒரு சைட்ல ஊற வச்சிடணு கா
ம்மா அதுல ஒரு சந்தேக அதுல எந்த ஒல போடனு மூணு பருப்பு சமமா போடணுமா இல்ல தோரபருப்பு அதிக மத்தது சும்மா ஒரு கை
இல்லக்கா மூணு பருப்பு ஒரே அளவு கு போடுவோ அப்போதா அது டேஸ்ட் கொஞ்ச டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு
சரிங்கம்மா சொல்லுங்க மேலும் சொல்லுங்க
எ இப்போ நம்ம என்ன பண்ணு இந்த பருப்ப ஊற வச்சிட்டு அப்புறமா ஒரு சைட்ல என்ன பண்னுனா அ ரு க இது கடாயோ எதுவோ ச் இந்த குக்கர்ல நம்ம ஒரு சைட்ல இது என்ன பண்ணனு நல்லா கழுவி எ தக்காளி எல்லா சேத்து ஒரு விசில் விட்டுனு ஏ அதுல நம்ம பூண்டு எல்லா போட்டு நல்லா விசில் விட்டுனுக்கா இந்த சைட்ல என்ன பண்ணுனா ஒரு கடாயி ல எண்ணெ ஊத்தி வெங்காய போட்டு அப்புறமா தக்காளி கொத்துமல்லி நம்மளுக்கு தேவயா என்னென்ன மசாலா இருக்கோ அதெல்லா சேத்துட்டு அப்றமா நம்ம என்ன பண்ணனு மட்டன் இருக்கில்லையா எலும்பு அ அன் மட்டன் அந்த கறியு அது எலும்பு சேர்த்து ரெண்டுமே போடணு அதுல அது போடும் போதுதா அந்த தால்ச்சாவோட ஒரு ருசியே நல்லா எடுத்
ஓ அத வந்து நா தாலிச்சாலா நா செய்வாய் ப்படி செய்வோனு தெரியா அதாவது பருப்பு வேகப்போட்டு அதுல மட்டனு சேக்கணு அப்பதா அந்த ருசி வருமா றி ஒரு சிலர் கொழுப்புக்கு ட போட்ணுங்குறாங்க அப்பதா ருசி வருனு
இல்ல வெறு கொழுப்பெல்லா போட்டா அவ்ளோ ருசி இருக்காதுக்கா நம்ம அந்த இ மேனா அந்த எலும்பு இருக்கு யா அது சேத்க்கும்போதுதா அதுல அந்த எலும்போட அந்த சாறு எல்லா எறங்கி அந்த தால்ச்சா ஒரு சூ சூப்பரா நல்ல ஒரு சுவையா இருக்கு
ஓ அது எல்லாத்தையு ஒன்னா போட்டு நம்ப வேக வக்கணுமா அந்த கறி தனியா வேக வச்சு அதுல எடுத்து போடணுமா இல்ல பருப்புலயே போ ட்டா போதுமா
இல்ல இல்லக்கா நம்ம என்ன பண்ணணு இது தனியா ஒரு இது விடுறோ இல்லியா அந்த வதக் க்குறோ இல்லியா அ அது ஒ ஃபஸ்ட் டு அத ஒரு விசில் எடுத்து வெச்சுட்டு அப்றமா வதக்குறோ இல்லியா அதுல போட்டு தாளிச்டனு அப்போதா அந் இந்த மசாலாலா அதுல செ நல்லா வர வந்து ஊரு இல்ல அப்போதா இதுல உப்பு அந்த மா கார எல்லா எறங்கு
சரிங்கம்மா நிச்சயமா நா முயற்சி பண்றே அதுல மேல என்ன நம்ம புளி கரைக்கணுமா அதுக்கு
ஆ புளி நம்ம அந்த பருப்பு எல்லா வச்சிருக்கோ இல்லையா அது நல்லா வேகி அது வந்த அப்றமா அது நம்மளுக்கு தேவையளவு உப்பு அப்றமா புளி இல்ல சி சில பேர் மாங்கா போடுவாங்க அப்றமா அதுலயு நம்ம முருங்கா அ அந்த கத்திரிக்கா எல்லா கூட போடலாக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு
சரிங்கம்மா நானு ப ஒரு தடவ வேஸ்ட் பண்ணிட்டே ஆனா தாலிச்சா இப்டி இருக்குங்கறது எனக்கு தெரில நாங்க வந்து அது என்னவா இருக்கு இது வந்து ஸ் சாம்பார் மாதிரி இருக்கே இதுல இதுவு இருக்கே அப்டின்டு எனக்கு ரொம்ப யோசன பல முறை நா ஆசைப்பட்டுட்டு சரக்கடிச்சுட்டு என்ன பண்ணுவோனா நாங்க ஏதாவது இப்ப இந்த சிக்கன் கிரேவி இல்லனா மட்டன்ல ஒரு மார் ப்டி கொழம்பு மாரியே வச்சுறது வேற என்ன ஸ்பெஷலா நீங்க சைடிஷ் பண்ணுவீங்க
சைடிஷு இப்ப நாங்க என்ன பண்ணுவோனா இந்த நெய் சோறு தாலிச்சா அப்றமா இந்த மட்டன் சுக்கா அப்றமா உருளக்கெழங்கு மட்டன் போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சோக்கா
அது நாங்க செய்வோ அப்ப மட்டன் சுக்காவுக்கு மட்டன் வருவலுக்கு என்ன வி த்தியாச அது இப் சுக்கானா எப்டி ஸ்
அது சுக்கானா வெறு நம்ம அதுல இந்த அ கொஞ்ச மட்டன் நல்லா கழுவி அந்த குக்கர்ல எண்ண போட்டு அந்தல என்ன பண்ணனு மஞ்ச தூள் ளு மிளகாத்தூளு ஆ ப மொளகா பொடி அப்பறமா அந்த கரம் மசாலா சிக்கன் கிரேவி மசாலா இது எல்லாமே எண்ணய்ல போட்டு வருத்துட்டு லைட்டா ஸ்லோல வச்சுக்ணு சிம்ல வெச்சுட்டு கொஞ்ச லைட்டா வருத்துட்டு அதுல ந நம்ம என்ன பண்ணும் கறி போட்டு அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இது கலக்கிவிட் இருக்கணும்க்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணு ஒரு ரெண்டு கிளாஸு அந்த அளவுக்கு இப்ப நம்ம நிறய கறி எடுத்துருக்கோம்னா ரெண்டு கிளாஸு கொஞ்சமா கறினா ஒரு கிளாஸ் போட்டாலே போதும் போட்டு ஒரு நல்லா ஒரு ஆறு விசிலு ஏழு விசில் விட்டோ நினச்சிக்கோங்கக்கா நல்லா அந்த கறி நல்லா வெந்து வரும் அப்போ அது மசாலாலயே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது தண்ணி இல்லாம என்ன பண்ணு னோ அந்த விசு விசில் விட்டு ஓபன் பண்ணி பாக்கும்போது அந்த தண்ணி இருந்துச்சுன்னா அது வந் என்ன பண்ணு ஸ்டவ்ல கொ கொஞ்ச நேரொ நல்லா அத ஊற விடணும் அது என்ன சுண்ட விடணும் சுண்ட சுண்ட அது பா பாத்தீங்கன்னா அது அப்டியே சுக்கா ஆயிரும் அப்டியே ட்ரை ஆயிரும் அதுக்குதான் சுக்கான்னு சொல்லுவாங்க
ஒ சரிமா நானா வந்துட்டு மட்டன் சுக்கா செஞ்சது இல்ல உருளைக்கிழங்கும் அந்த மட்டனும் போட்டு செய்வாங்கல்ல வறுவல் மாதிரி அதான் செஞ்சிருக்கேன் அதே மாதிரி நான் வீட்லேயே தந்தூரி செய்வேன் அது உங்களுக்கு சொல்லி தரவா
ஆ சொல்லுங்கக்கா சூப்பரு நான் வீட்டுல செஞ்சது கிடையாது
தந்தூரில்லா நாங்க கடையில வாங்கிட்டு எங்களுக்கு க கட்டுபடி ஆவள நானும் நல்லா சாப்பிடுவேன் என் வீட்ல கணவரும் நல்லா சாப்பிடுவாங்களா ஒரு தடம் போனோம்னா ஒரு மட்டன் சாரி சிக்கன் தந்தூரி வந்துட்டு நானூத்தம்பதுரூவா சொல்றாங்க அதனால நா வீட்லேயே செய்ய கத்துகிட்டன் இப்ப சிக்கன் தந்தூரி செய்யப் போறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா நா என்ன பண்ணுவன்னா காலைலேயே சிக்கன்ன வாங்கிட்டு வந்துடுவன் பெரிய பெரிய லெக் பீஸ் அந்த மாரி பீஸா வாங்கிட்டு வந்து காலைலேயே அத சுத்தம் பண்ணிட்டு அதுல வந்துட்டு தயிர் ஃபஸ் டு ஊத்திடுவன் தயிர் ஊத்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு சிஸ்டி ஃபைவ் மசாலா அதுல வந்துட்டு இந்த வாசனைக்கு கொஞ்சமா கரம் மசாலா போட்டுட்டு கார்ன்ஃபிளவர் மாவு ரொம்ப கம்மியான அளவு ஊத்திட்டு நல்லா பெசைஞ்சு வச்சிடுவ அதுல அந்த எல்லாம் சாந்து அதவந்து நான் சாய்ந்திரம் வரைக்கும் பிரிட்ஜ்லயே தான் வச்சிருப்ப ஒரு சாய்ந்திரம் ஒரு ஏழு எட்டு மணி அதாவது ஒரு ஒரு பன்னெண்டு மணி நேர ரமாவது அது ஊறணும் ஊறுணத்துக்கு அப்புறமா அதை எடு த்துட்டு நம்ம வழக்கமா வந்துட்டு நம்ப டீப் ஃப்ரை பண்ணாம எண்ணெய்யில போட்டு பிரியாம ஷலோ ஃபிரை ன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஏந்தலான ஃபேன்ல தோசைக்கல் மாரி ஏந்தலான பேனு அதுல கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெ வுட்டு ஷலோ ஃப்ரை அப்படியே பெரட்டி பெரட்டி போட்டு வேக வச்சுட்டே இருப்பன் அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மேல் பக்கம்லாம் வெந்து வந்துடும்ல அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அப்பளம்லாம் எடுக்க வச்சுப்போம்ல வல வல யான கரண்டி அது இல்லன்னா கடையிலயே இப்ப வந்து அந்த அந்த மாதிரியான அடுப்பு மேல வைக்கிறத்துக்கு செட்டு விக்கிது வலயா வலயா வச்சது அதை வச்சிட்டு அது மேல நம்ம ஏற்கனவே ஷலோ ஃப்ரை பண்ணி வேக வச்சிருக்கோம்ல சிக்கனு அது அந்த அடுப் ப்பு மேல வச்சுட்டு ஆனா என்ன பண்ணணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த சிக்கன் நம்ம ஏற்கனவே ஷலோ ஃப்ரை பண்ணதுனால கொஞ்சொ வந்துட்டு எண்ணெயா களம்பும் சுடும் அடுப்பு புடிச்சிக்காம பாத்துட்டு அத பெரட்டி பெரட்டி போட்டோம்னா வீடே மணக்கும்மா என் ஹஸ்பண்ட் கரெக்டா கண்டுபுடிச்சிருவாங்க இன்னைக்கு நீ வந்டு வீட்டுல தந்தூரி செஞ்சிருக்கியானு அது அப்படியே வந்து ஹோட்டல்ல சாப்பிடுற மாரிருக்கும் அதுக்கு நா மயோனஸ் வாங்கி வச்சிருப்பே எனக்கு ஆனா வீட்டுல மயோனஸ்லாம் செய்ய தெரியாது
அப்படியா மயோனஸ் கூட ரொம்ப ஈஸி தான்கா நம்ம அத வீட்லயே செய்யலாம்
ஓ அது நம்ளால செய்ய முடியுமா நா கடையில தான்ப்பா எப்ப பாத்தாலும் வாங்
இல்ல அது நம்ம வீட்டு்ல ஈஸியா செய்யலாம்கா அதுல என்ன பண்ணனும் அப்டின்னா அதுல நம்ம என்ன பண்ணனும் ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு இப்ப நீங்க நான்வெஜ் மயோ செய்றீங்க அப்டின்னா னா நம்ம முட்ட சேத்துக்கணும் நீங்க இப்போ உங்களுக்கு முட்ட வேண்டாம் முட்ட வேணும்னா நீங்க என்ன பண்ணனும் அந்த முட்டையோட அது கரு இருக்குல்ல அது இல்லாம வெறும் அந்த வெள்ள இருக்கு இல்லையா அது மட்டு என்ன பண்ணு ஒரு அ ரெண்டு மூணு முட் டது என்ன கொஞ்சோ வேணுன்னா நீங்க எவ்ளோ எவ்ளோ கோன்டிட்டி உங்களுக்கு மைனஸ் வேணுமோ அந்த வெள்ள மட்டு எடுத்துட்டு ஒரு ஜார்ல சேத்துக்கிட்டு அதுல என்ன பண்ணு ஒரு நல்ல ஒரு ரெண்டு பூண்டு இருக்குல்லையா அப்டி அது அது நல்லா உரிச்சி அப்டியே அதுல சேத்துக்குணு
சரிங்கம்மா
அ அந்த பூண்டு ரெண்டு இது சேத்தாலே போதுங்கா அத சேத்து நீங்க மிக்சில போட் ட்டு அந்த கொஞ்சோ பெப்பர் போட்டுக்கோங்க அதுல இந்த இது இருக்கு இல்லையா அந்த இது சொல்லுவாங்கல்ல மிளகு மிளகு அது கொஞ்சமா சேத்துக்கோங்க ட்டு நல்லா அந்த ஜார்ல நல்லா அடிச்சீங்கன்னா அது ஒரு மைனஸ் பேஸ்ட்டு மாதிரி ஆயி ரு அது நல்லா நீங்க அரச்சி விடணுக்கா விட்டாலே அவ்வளோதா மேனிஸ் ரெடி ரொம்ப ஈஸி
னா வேக வச்சுலா செய்ய மாட்டாங்களா ஏதோ வேக வச்சு அத வந்து ப்ராசஸ் பண்ணுவான் நனச்சிட்டமா இப்டி ரா மெட்டீரியல் தான
ரா மெட்டிரு தா மெட் மெட்டீரியல்லயே பண்ணலா இல்ல நம்ம அத பாய்ல் பண்ணி கூட பண்ணலாம் ஆனா அதிக கமா அது குழந்தைங்க எல்லா சாப் புட்றாங்க ரொம்ப குட்டி குழந்த எல்லா சாப்டுதுன்னா அது முட்டையோட வெள்ள மட்டு அந்த பாயில் பண்ணி அந் து அடிச்சு அரிச்சு அந்த மயேனஸ் செய்வாங்க ஆனா அதிகமா பாத்தீங்கன்னா இப்ப கடலைலல்லா எப்டின்னா வெறு அந்த முட்டோட வெள்ளையு ரெண்டு பூ பூண்டு உரிச்சி அப்றமா கொஞ்சோ மெளகு அதுல போட்டுட்டு அப்டியே ஜாரு நல்ல ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அரிச்சு அரிச்சு நீங்க தொறந்து பாத் தீங்ன்னா மைனஸ் ரெடி
ல்லலா திக்கா இருக்கே அது அந்த திக்னஸ் கெடச்சிருமாமா
கா உங்களுக்கு
ஓ ஏன்னா நீங்க சொல்லும் போது பாத்தோனா நம்ம ஏள்ள தர் மட்டு ஊத்தனம்னா ஆது தண்ணியா தான இருக்கு அப்டின்ல்லாம் யோசி
இல்லல்ல நீங்க அரிச்சு அது அரிக்கும்போது அப்டியே அது சாஃப்டா நல்லா ஆய்ரு நீங்க மைனஸ் சாப்ட்டுருக்கீங்களா அந்த மாரி ஆய்ரு
ஓ நிச்சயமா நீங்க சொன்னதுலேது ரொம்ப பயனுள்ள குறிப்பா இருந்தது நா முயற்சி பண்ற மீண்டும் ஒரு முறை உங்களுக் கு தொடர்பு கொள்ற
சேரிங்கக்கா நன்றிக்கா